ம் எப்டி
புரியல
எப்டி இருக்க
ஆ நல்லாருக்க
பாப்பா எப்டி இருக்கா
ஆ நல்லா இருக்கா
சே சே என்ன பண்றா
தோ விளாண்டுட்ருக்கா
ம் இன்ன சாப்பாடு
ம் ஆத்தோ சாப்பாடு சாம்பார் சாதம் ஆ குஸ்கா எடுத்துட்டு வந்தாங்க
ஆ ஏப்பா மழ மழ வர மாதிரி இருன்ச்சா மத்யானமுல்லா இரூட்டிட்டே இருந்துது
ஆ குஸ்கா எடுத்துன் வந்துந்தாங்க மதியோ அ அவங்களு சாப்ட்டாங்க நா சாப்புல நா சாம்பாரு வெச்சு சாப்ட்டே
வீட்ல பேசுனாங்களா அப்பா அம்மா யாருனா பேசுனாங்கா
ஆ நேத்து பேசுனாங்க அப்பா
ம் பணொ வந்துச்சு பேசவேல்ல அவன்ட்ட பேசியே ரொம்ப நாள் ஆ அப்பாகிட்ட பேசியே ரொம்ப நல்லாயிட்டுருக்
ம் ம்
ஆத்தாட்ட பேசினியா இல்லையா
ஆத்தாட்ட நேத்து பேசுன
ம் நா அதா சொன்னே நா கொழந்தைகென்னா சொல்லிட்டு வந்தே சொன்னிச்சா ஒங்ககிட்ட
ஆமா என்ன சொல்ச்சு ஃபோனே எடிக்க மாட்ரீங்க யாருமே அப்புன் சொல்ச்சு நாங்கன்னா ஃபோன் பண்ணே ஃபோன் சுவிச் ஆஃப் லந்தந்து சத்திக் அடிச்ச சத்தி வந்து கிளாஸ் போயிட்டுருக்கு அடி க்காதடி அப்டின் சொல்ட்டா அப்டின்னா
அவள் எந்த வீட்டுக் வந்து நா மட்டு பண்ணா எப்டி போகு அப்டின்னுட்டு
ஆ ஆ
சேரி சேரி
ம்
சேர் வேற என்ன
அ நாப்ல போன் பண்ணிட்டு என்ன இப்டி பேசு பேசிட்ருக்குற ஹலோ
ஆ என்ன பண்ணீறிங்க
இது என்னமோ நெனச்
இந்தாங்க தடவுங்க
ஆ சைந்தவி நேத்திகி என்னோட என்னா சொல்றது அ தங்கை சத்திகிட்ட போன் பண்ணி பேசிக்கிட்டுருந்தே அப்போ சொன்னாங்க எனக்கு வந்து ஆய்யரூபா ஏறனது இது அதுல போ அதுவேற் நா கிளாஸ் கட்னே அதுக்கப்பறோ வந்து ம் ஆயிரரூபாய்க்கு டிரெஸ் ஆர்டர் போட்டுட்டாங்க டிரெஸ் வேற ஆய்ரூவாய்க் டிரெஸ் ஆர்டர் போட்டே எனக்கு அது வேற மனசு கஷ்டமா இருக்கு அப்புன் சொன்னாங்க ஓனே நா கேட்டே சு ஏ டிரரெஸ் ஆர்டர் போட்டது என்னாடி மனசு கஷ்டம் ஆச்சு செரி டிரெஸ் தான ஆர்டர் போட்டே அப்டின்னு சொல்றே நா போட்ல அவுங்க போட்டாங்க அப்டின்னு சொன்னாங்க அவுங்க சேரி நா அந்த அவுங்க அம்மாவதா சொல்றாங்க போல அப்டின்ட்டு அ உங்க அம்மா போட்டாங்களா அப்டின்னு கேட்ட அ இ இல்ல இல்ல அவுங்க அப்டின்னு எவுங்க அப்டின்னு கேட்டனா அவ்றா அவுங்க தா அப்டின்னு சொன்னால அதுக்கப்புற தா செரி எனக்கு நித்தீஷ் ஞாபகோ வந்துச்சு அப்ப வந்து கேட்டே அவ் அவே போட்டானா அப்டின்னுன என்ன அவே அவுங்க அப் போன் சொன்னாங்க உன்னே என்ன அவுங்க என்னடி சின்ன பையதான என்ன ஒட சின்ன பையந்தா அவுங்க அவன்னுதா சொல்லுவே நா என்ன விட எவ்ளோ சின்ன பைய அவந்தா அப்டின்னுன அதுக்குன்னு என்னட்ட சண்ட போட்டுட்டு போன வச்ட்டாங்க அப்பில்லா சொல்ல கூடாது வாங்க போங்கன்னு மரியாதையா சொல்லணு அப்படின் சொல்லிட்டு ஃபோன வச் ட்டாங்க ம்
என்னத்தங்க சொல்றது அது அப்ப ஆமா அது கூட அ அன்னைக்கி என்னனைக்கி நடந்தது இந்த இந்த நிகழ்சி
ம்
என்னைக்கி நடந்தது
நேத்து நேத்து காலையில அதாவது ஆத்தா துக்கத்துக்கு போதா அப்பன் கேக்க தாங்க ஃபோன அச்சிந்தே
ம் ம் நேத்து வச்சிருந்தாலா முந்தா நேத்து வச்சிருந்தாலோ தெரியில்ல ஸ்டேட்டஸ்சு என்னது அவ மற்றவர்களுக்கெல்லா அவன் தானே எனக்கு வந்து அவன் வந்து எதோ என்னமோ ஒண்ணு வச்சிருந்தது அப்ப நா ஸ்டேட்டஸ்ச பாக்குறே நா தா யோசிச்சே என்னன்னா யாரோ வந்து அவன வாடா போடான் பேசி இருக்காங்க நா நெஜமா நா ஸ்டேட்டஸ் பாத்தனே கண்டிப்பா நா அததா யோசிச்சே அ யாரோ வாடா போடான் பே சிருக்காங் யார் பேசியிருப்பா அவங்க அம்மா எது பேசியிருக்கும் பேருக்கு அதனாலதா வந்து இந்த மாரி ஸ்டேட்டஸ் வச்சிருக்கா அப்டின் நெனைச்சே அதுக்கு காரோ நீங்க தானே
நானே நானே அது வந்து எப்டின்னா ஒரு ஒரு முடிவே இன்ன வரைக்கு வர்ல அது குள்ள வந்து இப் இப்பவே வந்து அவங்களுக்கான மரியாதை குடுக்கணும்மா ஏ நா ஏ மரியாத குடுக்கணு அப்பன்னு கேட்டப்போ ஆ இனி வந்து தங்கச்சி வீட்டுக்காரவங்க தான அப்ப அ சின்ன வயசா இருந்தாலே என்ன தங்கச்சின்தா சொன்னே நா வந்து அருணையே வந்து வாடா போடான் தா பேசிட்ருப்பே சித்தில்லா கூட அ வா போன்ட்டு பேசுவோ வாங்க போங்கன் பேசுவோ நால்லா வந்து அவனையே வாடா போடாந்தா த அப்பன் சொல்றப்ப அருணு இவனு ஒண்ணா இவ வந்து உங்களுக்கு வந்து தங்கிச்சி வீட்டுக்காரவங்க தங்கச்சி வீட்டுக்காரங்களுக்கான ஒரு மரியாதைய வந்து நீங்க குடுக்கணு தங்கச்சி வீட்டுக்காரங்கள வந்து வாங்கள் போங்கள் அப்பன் சொல்லி தா பேஸ்ணு
எக்ஸாமுக்கு ஏதோ படிச்சுட்டு இருக்கா போல டம் படிச்சிட்ருக்கா கண்டிப்பா இந்த டி என் பி சி எக்ஸாம்ல பாசே ப அவே அப்டின் சொல்லிட்டு சின்சியரா படிச்சிட்டுருக்கா இல்ல நம்ம ஒரு ஒரு வழிய வந்து காம்ச்சு உட்டு இத வச்சு சேவிங்ஸ் வச்சுக்க மாசோ மாசோ இந்த ஃபீஸ் கட்றதுக்கு அந்த பீஸ் கட்றதுக்கு அவஸ்தபற்றியே அப்டின் சொல்லிட்டு சொன்னா ட்ரெஸ்ச ஆர்ரு போட்டாங்களாமா இவங்கள நா என்ன சொல்ற வர்றா தூரம் வீட்டுக்கு வர்றா அந்தோய் எங்கிட்ட இருந்து ரெண்டு டாப்ஸ்சு ரெண்டு டாப் ஏன்ட டாப்சே இல்ல நெஜமா கீள்ஞ்சு போய் என்ட ஒரு டாப்ஸ் கூட இல்ல போட்டு கொடுத்துக்கே அ சல்ல டார்ச்சர் அங்கேர்ந்து வரும்பொழுது பேண்ட்டையு ஒரு டீஷட்டையு போட்டுக்கிட்டு வரா கேட்டா டாப் அ ம ஒரு ப பைத்தியகார துணிதா போட்டுட்டு வர வரும்போதெல்லா என்னாடி துணி இதுன் கேட் டது எனு டாப்ஸே இல்ல நா என்னா பண்றது என்னு டாப்ஸு ஆனா இங்க வரும்போதுல்லா ரெண்டு ரெண்டு டாப்ஸ் எடுத்துட்டு போறா து இப்ப அன்னைக்கு வந்தப்போக் கூட அன்னக்கி நா என்னோட டாப்ஸு புது டாப்ஸு எடுத்துட்டு போய்ட்டா ஓ டாப்ஸ் தா எனக் சரியா இருக்கு என் சொல்லி போட்ரு போட்ரு போய்ட்டா புது டாப்ஸ போட்ரு போய்ட்டா செரி பரவால்ல போட்டு போ அன்னக்கி அவ தங்கச்சி அவ வந்தன்னக்கி அவளுக்கு ஒன்னு இவளுக்கு ஒன்னு எடுத்துட்டு போனாளுங்க
ஆ
அங்கேர்ந்து வராலுங்க வெறும் போட்ட போட்டு துணியோட வராளுங்க வந்து இங்க உள்ள நைட்டி ஏதாவ்து எடுத்துக்கிட்டு டாப் ஸ எட்த்துட்டு கெளம்பிர்றாளுங்க
ஹ்ம்
இல்ல நா குடுக்குறத பத்தி எனக்கு ப்ரச்சன இல்ல என் நஜம சீரி எனுக்கிட்டமே டாப்ஸுல்ல நானுமே இனோ துணியே எடுக்ல நா துணி எடுத்தே ரொம்ப நாள் ஆவ்து அ இவ்ளோ துணி எடுத்துட்டு போயி இவ துணிய ஆட்ரு போட்ருக்கானா அவளலா என்ன பண்றது
ம் அதா அவ்ங்க போட்டாங்கலா இவ போல்லயா அவ்ங்க போட்டாங்களா
அவ்ங்க பொடவனா அவ்ங்க காசப் போட்டு போட வேண்டியதான அவ்ங்கதா அவங்கதான
அவ்ங்க சம்பாரிச்சே இவுங்ககிட்டதா குடுக்குறாங்க தெரியுமா உங்களுக்கு தெரியாதா
அப்டியா
ஆமா அவ்ங்க சை எ என்ன விட ஏ என்ன வேற சொல்லி உட்றாதீங்க நாந்தா சொன்ன அப்புன் சொல்லி சொல்லிராதீங்க அத கேட்டும் புடாதீங்க எ நாந்தா சொன்ன அப்டிங்கிறது கண்டிப்பா அவளுக்கு தெரிஞ்சிரு அவ வந்து சம்பாரிச்சி மாசம் முப்பதாய்ரம் இருவத் தையாய்ரம் இவளோட அக்கௌண்ட்டுக்குதா அனுப்புறா
சரி
இவ்ங்க வந்து முடிக்கி வந்து ட்ரீட்மெண்ட் பாத்தாங்களா கும்பகோணத்துல அது கு வந்து ஒ ஏதோ ஒரு லோன் வாங்கி தா பாத்தாங்களா
கடவுளே
ரெண்டு பேரு சேந்து வாங்கிர்க்காங்களா அந்த லோனு அந்த லோன வந்து அ துலதா அடச்சியிட்ருக்காங்க அவ வந்து சம்பளொ அனுப்பி அதுல வந்து லோன் அடக்கிறது அப்பறோ வந்து து வேற து லோன்லா வச்சிருக்காங்னா என்னன் தெரில அத
ஏ இங்க எவ்ளோ இப்ப
அ எவ்ளோ லோனு நா கேக்கல எவ்ளோ லோன்னு வாங்குன அப்டின்னு நா கேக்கல எவ்ளோ லோனு கட்டணு அப்பு ன்னு நா கேக்கவே இல்ல
ம்
வந்து லோன் வாங்குன அதுக்கு வந்து அ அவ வந்து இருவத்தையாய்ரொ வந்து போன மாசொ வந்து ஏ அக் கௌண்டுக் அனுப்புனா இருவத்தையாய்ரத்த வந்து லோன் கட்ன ஆ பாக்கி வந்து இது கட்ன அது கட்னனு என்னென்னமோ சொன்னா எனக்கு அது அவ கா சு அனுப்புனா அப்புன் கே கேட்ட ஒன்னேயே எனக்கு வந்து ஒரு மாரி ஆய்டிச்சி என்ன இப்பயே வந்து இவ அக்கௌண்ட்டுக்கு அனுப்பிர்க்கானே அப்புன் சொல்லிட்டு அதுக்கப்றொ வந்து வீடு கட்றதுக்குல்லா சேவிங்ஸ் பண்ணியிட்ருக்காங்க அப்பின்லா சொன்னா சொன்னா ஓ அப்றொ வந்து ஃபேஸ் து க்ரீம்க்கு வந்து மாசொ ஆய்ருவாயா அந்த க்ரீம்க்கு வந்து அவன்தா பணங்கட்றா போல
என்ன இது மூஞ்சுல என்ன பிரச்சன
மூஞ்ச ஃபேச பாத்தியா இல்லயா ஃபேஸ் பல பல பலன்னு மின்னுதா
ஆமா
ஆ அதுக்கு வந்து டெர்மோ டாக் யூஸ் பண்றா
ஆமா
ஆ டெர்மோ டாக்
த என்ன பண்ண போணுமே தெர்லயே வா வா வாழ்க்கையில எதோ என்னத்த பண்ண போதுன்னே தெர்லியே
ஆ சன் ஸ்கிரீன் அ ச அப்பறோ வந்து ஃபேஸ் கிரீம் நைட் கிரீம் அ பேஸ் வாஸ் எல்லா மொத்தத்தையு சேத்து வந்து ஆயிரூவாயா அது அது வந்து அவந்தா அவ சம்பார்ச்ச காசுதா அங்க போயிட்டுருக்கு
இல்ல இதல்லா இவ என்ன பண்ணப்பொறா அவளுக்கு என்ன வந்து வந்து மூஞ்சுல வெள்ள இது கலரு கறைவா இருக்கு அ
வில்லையா தா தெரியவில்லை ஏற்கனவே நல்லா கலரா நல்லா தா இருக்கறா இன்னு இவட்ட என்னன் தேய்க போறான் தெரில
இப்புடிதா வந்துட்டு மண்டைக்கு அதயூ இதயூ தேச்சுதா மண்டைல உள்ள முடிய எல்லா கொட்டி போனுச்சி இத போடுற அத போடுறன்னு மண்டைல எதனால கொட்டுதுன் தெர்ல இப்ப வரைக்கு மண்டைல முடி மொலைக்கல இவ மூஞ்சிய கெளம்பிட்டா மூஞ்சிக்கு இத தேக்கற மூஞ்சிய கெளம்பிட்டா
ம் ஹாஸ்பிட்டல்ல எல்லாரு கும்பகோண ஹாஸ்பிட்டல ஹேர் கே ட்ரீட்மெண்டுக்கு போனா எல்லாரு டக் குனு அவன தா கேப்பாங்களா அவ வந்து அவள கேர் எடுத்து இவன பாத்துக்கறானா கும்பகோணோ ஆஸ் பட்டலுக்கே தெரியுமா இவங்க வந்து லவ்வர்ஸ் அப்படி என்று தெரியுமா அதை வந்து அவர் பெருமையாக சொல்லி கொள்கிறாள்
ம் தெரியல என்ன சொல்றதுன்னு தெரில
அ அவுங்க வீட்ல அவுங்க அப் பா அம்மாவுக்கு இம் மாசோ மாசோ சம்பளோ இவ அக்கௌண்ட்டுக்கு தா வருது அப்புன் தெரியும் போது வர போறாங்க எதையாவது தூக்கிக்கிட்டு
இல்ல இதல்லா வந்து தேவ இல்லாதது தான எதாச்சு சேவிங்ஸ் பண்ணிருந்தா செரி ஓகே சேவிங்ஸ் பண்றா அ அப்படிதா நம்ம ஒரு பண்ணிக்கலா ஒரு சேவிங்ஸ்ஸு இல்லாம செலவுதா நடக்குது
செலவுதான் நடக்கின்றது
இங்க வந்தப்ப எனக்கு பஸ்ஸ காசு இல்லன்னு என்னட்ட பஸ்ஸுக்கு நூருவா கேட்டா
நா அங்க வரப்ப என்ட்ட காசே இல்ல நா ஃப்ரீ பஸ்க்கு தா போவ ஃரீ பஸ் இதுக்கு தா போவா அப்புன்னு சொல்லிட்டு இருந்தா ஏண்டி நீ ஃப்ரீ பஸ்சா எதிர்பாத்துட்டு இருக்க ஏன்டி ஃப்ரீ பஸ்சா எதிர்பாத்துட்டு இருக்கா அப்போ நா கேட்டப்ப ஆத்தா வந்து என்னுட்ட ஒரு ரூபா கூட குடுக்கல எனக்கு பா பஸ் பஸ்க்கு போக்கூட பத்துரூபா கூட காசு இல்ல அப்பன்னு சொன்னா நா நூறுரூபா குடுத்து தா உங்க வீட்டுக்கு அனுப்பிவுட்டே
அப்புடியா
ஆ நானூருவா குடுத்துதா அனுப்பிவுட்ட
சத்தியமா தெரில நா அன்னிக்கு வந்தா ஆ என்ன நாளைக்கு வரும்போது மூணு சம்சா வாய்ன் வந்தாப்பு இருக்கு மூணு சம்சா நாலு சம்சா வாயின்ட் வந்தா அவெ வந்து இங்கதா ரெண் நாள் இருந்துட்டு ம ம முணா நாள் போம்போது பஸ்ஸுக் காஸ் இல்ல ஃப்ரீ பஸ்க்கு தா போனுன் சொல்லிட்ருந்தா செரின் நா ஐம்பதுருவா த்த ஐம்பதுருவா குடுத்துவிட்ட போயிட்டு வரும்போது வரும்போது நாவ பழ வாயின்ட் வந்தாக மறுநாள் எதோ போம்போது காசு இல்லன்னு போது மொத நாள் குடுத்த காச நாவப் பழ வாங்கிட்ட காஸ் இல்ல அப்டின்னா திரும்ப மறுநாள் என்ட்டையு கா கெடையாது என்ட்ட இருபது ருவா தா இருந்ச்சு சொல்லி இருவதுருவா எடுத்து குடுத்து அனுப்பியூட்ட இத்தினைக்கு அவ அக்கவுண்ட்டுக் க்கு பணம் ஏறுன்னுச்சி ரெண்டாயிரத்தி சில் சில்லற ஏதோ பணம் ஏறியிருந்துச்சி ஆ என்னட்ட வந்து பஸ்க்கு காசுல்லன்னு சொல்றா
ஆமா அந்த அளவுக் அவ சேப்டி பண்ற அவ சேப்டி பண்றா நம்மளதா பை பைத்திக்காரங்களா ஆக்கற
சேப்டி பண்றா ரைட்டு என்ன சேப்டி பண்றனே தெர்லையே என்ன முடிக்கு மூஞ்சுக்குமா சேஃப்டி பண்றா
அதா என்னன்னு தெர்ல
வெறு மாசே இருபத்தி ஐயாயிரா ரூபா வருது அசால்டா சொல்ற லோன்னு பண்ணுன என்ன அப்பிடி என்னா முடிக்க என்ன லோன் எடுக்க என்ன கட்டுறாங்க அவுங்க
என்னன்னு தெர்ல மீண்டும் ஒரு அழைப்புல உங்க சந்திக்கிறேன் மீண்டும் அழைங்க